சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
நா சும்மா பிரிதான் சிஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா எப்பவுமே பிஸிதான் சிஸ்டர்
ஓ பிசி கேர்ள்ல நீங்க
ஆமா எப்பவுமே பிஸியாவேதான் இருப்பேன் ஆனா எதுவுமே பிரயோஜனம் மா இருக்காது
எதாவ்து ஒரு சப்ப காரணத்துக்கு பிஸியா இரு ப்பாங்லியா அந்த மாதிரியா நீங்க
ஆமா ஒரு படம் பாத்தீங்களா சதுரங்கம்னு ஒரு படொ அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ சொல்லுவாரு ஒருத்தவங்கள்ட்ட ஆ ஃபிளாஷ்பேக்ல நா எப்டி இருந்தே அப்டின் சொல்லுவாரு அதுல அத காந்தி பாபு ஓடுவா உடியாறுவா நிப் பா நடப்பா அப்டின் சொல்லிட்ருப்பாரு நல்லா இருக்கு அந்த ஃபிளாஷ்பேக்கு அந்த மாரிதா நானு ஆ
ஆ அது அந்த படம் பாத்ததில்லயே
அந்த படம் பாருங்களே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா எடுத்துருப்பாங்க இப்ப ஒரு மனுஷ இருக் காங்க அப்டின்னா அந்த மனுஷன வந்து எப்புடி ஏமாத்தலா
ஓ ஓ அந்த படொ சதுரங்க வேட்டை அது அ சதுரங்க வேட்டை அந்த பட மா
ஆமா அவனோட ஆசைய தூண்டி விட்டா நம்ம வந்து அ அவெ ஆசைய தூண்டி விட்டு நம்ம ஏமாத்துறா அப்டிங்கிற கான்செப்ட் வச்சு எடுத்திருப்பாங்கல்ல
ஓ ஓ புரிஞ்சு புரிஞ்சு பாத்திருக்கே அந்த படொ சமையா இருக்கு ஏ கரெக்ட்
ஆமா சூப்பரா யோசிச்சு ஹெச் வினோத் டேரக்டர் எடுத்திருப் பாருல்ல
உம் அது யாரெல்லா எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த படம் பாத்திருக்கே நல்லா இருக்கு வேற லெவல்ல இருக்கு
ஆமா அந்த இயக்குனரோட ஃபர்ஸ்ட்டு படொந்தா அந்த படொ அதுலயே நல்ல ஹிட்டு குடுத்துருப்பாரு நல்ல யோசிச்சிருப்பாரு பாருங்களே எவ்ளோ அழகா வந்து ஆமா எவ்ளோ அழகா டையலாக் எழுதியிருப்பாரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க
ஆமா அந்த லவ் சீன்ஸ் கூட கொஞ்சொ அழ கா இருக்கு அந்த மூவில
ஆ ஒரு ஒரு சீனுமே பாத்தீங்கனா அவ்ளோ சூப்பரா நரேட் பண்ணிருப்பாங்க அந்த லாஸ்ட்டா அந்த இரிடியம் அரிசி எல்லா எடுத்து எப்டி பண்றாங்க
அதே அதே அதுதா ஹைலைட்டே அந்த படத்துல அது இல்லன்னா படொ கொஞ்ச சொதப் பி இருக்கு அப்படிங்கிற மாரிதா அந்த பாம்பு
ஆ அந்த பா அப்றோ வந்து லில்லி புட்டுன் சொல்லி ஒரு ஒரு வெரல் வ ஆ சைஸ்ல இருக்க ஒரு மனுஷ இந்த மனுஷ அரிய வகை மனிதன் சொல்லி ஒண்ணு ஏமாத்துறது அதெல்லா எப்புடி யோசிச்சு எந்த மாரி பண்ணாங்கனே தெரில பாத்தீங்ளா
ஆமா சிஸ்டர் அஜ்ஜய அவுங்கள் அவுங்களுக்லா அப்டி தோணுமான்
ஆமா ஆ‌ திரைக்கதை எழு துரதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட ஒன் இயராது ஆயிருக்கு இந்த மாதிரி யோசிச்சு இவ்ளோ டைலாக் எழுதி அத கரெக்டா எக்ஸிகியூட் பண்ணி நமக்கு ஒரு திரைப்படம் போட்டு அத மக்கள் எல்லாருமே நம்ம விரும்பி எவ்ளோ சூப்பரா ரீச் ஆயி ஹிட் குடுத்துருக்காருல்ல
ஆமா சிஸ்டர். உங்க கிட்ஸ் எல்லா எல்லாரு என்ன பண்ணிட்டு இருக். காங்க.
என்னோட கிட்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நா வந்து என் கிட்ஸச வச். சுக்கிட்டுதா எப்பவுமே ஓடிட்டே இருப்ப ஓடி வந்துட்டே இருப்ப. நடந்துட்டே இருப்ப. அதுக்குதா அத சொல்ல வந்த நா. காந்தி பாபு மாதிரிதா ஆமா.
ஓகே ஓகே இப்பதா புரியுது. எதுக்குடா இந்த இதன இந்த இது சொல்றாங்.
ஆமா ஆஹ இல்ல நீங்க சொன்னீங்க இல்ல நா வந்து ஃப்ரீயாதா இருக்க அப்படின்னீங்க. இல்ல நா எப்பவுமே பிஸிதா. பிசியோ பிசி பிஸ். தீ கேள். பட் அதுல ஒரு ரூபா கூட பிரியோஜன. மே இருக்காது.
நா நைட்டு மட்டும் எப்பவும் ஃப்ரி. மச்ச மிச்ச படி கொழந்தை. இப்ப வந்து ஒருத்தவ தூங்கிட்டு இருக்கா. குட்டி பைய. ஒன் இயர் பேபி வந்து. தூங்கிட்டு இருக்காரு அதனால என்னால இப்போ உங்ககிட்ட நா ப்ரெண்டு பேச முடியுது. ரெண்டுகிட்டல்லா பேசி அவ்வளோ நாளாச்சு. ச்சே. உங்ககிட்ட எல்லா பேசியே எவ்வளோ நாள் இருக். கு சொல்லுங்க பாக்கலா.
ஆமா எங்கிட்ட. பேசி எப்படியு டூ டூ த்ரீ மந்த்ஸ் இருக்காது.
கண்டிப்பா இருக்கு டூ த்ரீ மந்த்ஸுக்கு மேலயே இருக்கும்ன்னு நெனைக்குற.
ஆமா அப்புறோ நீங்களு ரெண்டு பேபி வச்சிருக்கீங்க. நீங்களு பிஸி நானு பேபி வச். வச்சுருக்க. அந்த மே மந்த்து வேணா நம்ம ஏதாவது பேசியிருந்துருக்கலா. அப்போந்தா வெ.
அப்பவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோ பாத்தீங்களா.
ஆமா வெகேஷன்லா எங்கனாது. போனீங்ளா
வெக்கேஷ்சனுக்கு எங்கியுமே போகல எங்க அம்மா வீட்டுக்குதா சிஸ்டர் போனோம் வெக்கேஷன் அங்க பெருஸ் யா செலிப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தவங்க கூட்டிட்டு போகலன்னா இன்னொருத்தவங்க கோவுச்சிக்குவாங்க அந்த மாதிரி எல்லா இப்போ மாமியார் வந் வந்து தனியாதா இருக்காங்குளா தனியானா எங்க கூட தா இருக்காங் ங்க ஆனா வந்து அவுங்குள கூட்டிட்டு போலன்னா கொஞ்சோ இப்டி மூஞ்ச தூக்கி வெச்சுக்குறது அந்த மாரி கோவப்படுவாங்க அதுனால மோஸ்ட்லி நாங்க எங் எங்கிமே போக மாட்டோ எங்க போறதா இருந்தாலு நாங்க அவுங்களையுமே கூட்டிருப்போம் அவுங்களுக்காகவே நாங்க ஒரு காரு வாங்கிருக்கோம்
அப்பிடிங்குளா சூப்பர் சூப்பர்
பேரா இருந்தா வண்டியில போயிக்குலா இப்போ நாலு பேரு அவ் அவுங்களையு வெச்சிட்டு காரா காருமம் முக்கியமா வேணுங்குறனால கார் வாங்கி இப்ப எங்கு போறதா இருந்தாலு அவுங்க கூடதாப் போயிட்டு போ
இப்ப என்ன பிராண்டு் கார் வாங்கிருக்கீங்க என்ன கம்பெனி
சிப்ட்டுன் சொல்லி சொன்னாங்க இப்பதா வாங்கி ஒன் வீக் ஆமா ஆஹ் ஒன் வீக் கூட இருக்காது அது செக்கேண்ட்ல வாங்குனது தா ரெண்டு மூலியமா வாங்கிருக்காங்க
கார் வந்து தோழி எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்குளுக்கு ரீவேல்யூ நல்லா இருக்கு ஏனா அது கம்பெனி வந் து ஆமா கம்பெனி வந்து அது ரன்னிங்ல இருக்கு ரீவேல்யூ நல்லா இருக்கும் இப்ப நீங்க செக்கேண்ஸ்ல வாங்கிருந்தாலு நீங்க திரும்ப வந்து சேல்ஸ் பண்ணும் போது கொஞ்ச தான் குறையு மத்தபடி ரீவேல்யூ அப்பிடியே இருக் உங்குளுக் பெருசா வந்து லாஸ் இருக்காது ஆனா நா வந்து இது சவர்லெட்ஸ் சேயில்னு ஒரு பிராண்டு இருக்கு தெரியுங்குளா
அந்த பிராண்ட கேள்விப்பட்டதை இல்லீங்ளே
சவர்லெட் செயல்னு ஒரு பிராண்டு இல்ல இல்ல சவர்லெட் செயல்னு ஒரு பிராண்டு அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப என் வீட்டுக்கார் வந்து அவருக்கு புடிச்சுதான் அந்த கார் வாங்கினாரு நாங்க வாங்கி ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்
அப்படிங்களா ஓகே ஓகே
ஆமா அது பார்த் திங்கன்னா இப்ப எங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப சும்மா நம்ம ஆமா நம்ம ஓஎல் எக்ஸ்லயோ இல்ல வேற எதுலயோ நம்ம வந்து ஒரு ஆடு கொடுத்தோம்னா கூட வந்து பாக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க இது ரீவேல்யூ இல்ல இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோ இதுக்கு ஸ்பேர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால ஆமா அதனால நீங்க வந்து இவ்ளோ அமௌண்ட்டுக்கு தரீங்களா இவ்ளோ அமௌண்ட் தரீங்களா இந்த மாதிரியே தான் கேட்டாங்க ஆமா ரொம்ப லோ பிரைஸ் ல கேக்குறாங்க அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க
ஓ ஓ அப்டி
ஆமா ஆனா இப்ப நான் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த அந்த ஸ்பேர் வாங்கி நான் சர்வீஸ் பண்ணிட்டுதான் ஓட்டிட்டு தான் இருக்கோம் எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து கேக்குறவங்க ரீவேல்யூ இல்ல ரீவேல்யூ இல்ல அப்படின்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்கு இருக்காங்க ஆமா அதுக்காக தான் சொன்னே உங்க கார் வந்து சுவிப்ட் வந்து ரி வேல்யூ இருக்கு சோ நீங்க நல்ல பிராண்டு தான் வாங்கிரு
அப்போ நான்ப்ப எங்க ஹஸ்பண்ட் கூட திட்டிகிட்டு இருந்தேன் இது வந்து பாக்குறதுக்கு பழையக்கார் மாதிரி இருக்கு எதுக்கு வாங்குனீங்க அப்படியெல்லாம் அப்போ வந்து சொன்னாங்க இப்போ இதுதான் ட்ரெண்ட் ஆயிட் ருக்கு இந்தக்காரு இன்னும் நிறைய ப்ரா பிராண்டெல்லாம் சொன்னாரு அதுதான் ட்ரெண்டிங்கி ஏதோ ஒருக்கார் அம்மாவ கூட்டிட் வரத்துக்கு இப்ப எந்த கார் வாங்கனா என்னமா அப்படிங்கற மாதிரி சொன்னாரா சரி ஏதோ ஒண்ணு நம்ம இப்போ நம்ம இதுனாலேயே போக முடியாம இருக்குது அப்புறம் நம் அனுபவி வக்கிறது எவ்வளவு இருக்குதுச்சு. சின்ன வயசுல எல்லா அனுபவிக்கணுள.
இப்போ உங்களுக்கு அந்த கார் வந்து பழைய கார் மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க ஒன்னே ஒண்ணு. பண்ணலா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாதா இருக்கு ஒரு போர் தௌசண்ட் அப்டி இல்லன்னா ஃபை தௌசண்ட் அப்படிதா இருக்கு. ரஃப் பாலிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கார் கம். அப்ப நீ காருக்குனே ஒண்ணு இருக்கு ஃபைவ்கே கேகே போர்கே அப்படின்னு சொல்லி இருக்கு. அங்க கொண்டு போய் நீங்க விட்டீங்கன்னா. ஆமா கார் வந்து சுத்தமா வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி குடுத்துருவாங்க. அதுலயே உங்களுக்கு என்ன டெக்ரேட் பண்ணுமோ ஸ்டிக்கர் அந்த மாரி. ல்லா ஒட்டுனா உங்களுக்கு சூப்பரா புதுக்கார் மாரி ஆயிடு.
உம் இவ்வளோ லேர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியு. போலையே சிஸ்டர்.
எல்லாமேல்லா அப்படிலா ஒண்ணு இல்ல சிஸ். டர்.
எனக்கு வீட். வீட்லயே இருந்து ஒண்ணுமே தெரியாம சுத்த மக்க ஆகி போயிட்டு இருக்க.
அப்படியா சொல்றீங்க ஹ ஒரு ஒரு கார். விஷ்யோ தெரியலன்னா எல்லா விஷயமு அப்படியா ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயோ தெரியு. ஒரு சிலருக்கு ஒரு ஒரு சி. சில விஷயோ தெரியாது இப்ப நீங்க சூப்பரா சமைப்பீங்க பிரியாணி எல்லா செய்வீங்க. எனக்கு சுத்தமா ஒண்ணுமே. தெரியாது. இட்லி, தோச, வட, பூரி, சப்பாத்தினே நா வாழ்க்கைய ஓட்டுவ.
அப்படியா வெறு டிஃபன் ஐட்டத்திலயே வாழ்க்கைய ஓட்டிருவீங்க போலையே.
சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு அவ்வளோதா செய்வ நானு.
சிஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பிரியாணிய விட நா ரசந்தா நல். நல்லா வெப்ப. அப்படிங்கிற மாதிரி எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு.
அப்படியா.
உம் என்னோட ரசத்துக்கு எங்க மா. மாமியாரு அடிம எங்க வீட்டுக்காரு அடிம.
அடி தூள் செம்மையா சமைக்கிறீங்க போல ஆஹ.
ஆமா நீங்க வாங்க ஒரு நாளைக்கு நா சமைச்சுத்தர.
கண்டிப்பா என் கொழந்தைய கூட்டிட்டு வர நீங்க சூப்பரா சமைச்சு வைங்க இதோ. இப்ப ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா கூட்டிட்டு வர நானு.
உம். எங்க சிஸ்டர் இப்பதான ரீ ஓப்பனே ஆயுருக். க்கு இன்னி வந்து லீவு இந்த சாட்டர்டே சண்டேவாவ்து கண்டிப்பா கொழந்தைங்ள கூட்டிட்வாங்க
எங்க சிஸ்டர் இவுங்கதா வந்து ஆக்டிவிட்டிங்குறாங்க ஈ சி ஏ ங்கறாங்க செகண்ட் சாட்டர்டே தேர்ட் சாட்டர்டேனு ஒரு சாட்டர்டே கூட லீவ் விட மாட்றாங்க ஆனா இதுவு நல்லாருக்கு நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டு அவுங்க ரொம்ப டார்ச் சர் பண்ணி அடம் பண்ணிட்ருக்காங்க
அச்சச்சோ அடிக்கவல்லா செய்வீங்களா கொழந்தைய
எனக்கு கோவ வந்தா அடுச்சுருவ சிஸ்டர் நானு பிள்ளைங்கள அடிச்சு வளத்தாதா பிள்ளைங்க நல்லா வளரு
எது எப்டி எப்டிய அடுச்சுக்ட்டே இருந்தாவா
டெய்லி அடிக்கிறதில்ல ஒரு பத்து நாளைக்கு மெரட்டலா ஒரு நாளைக்கி ஒரு அடி போட்டோம்னா அந்த அடி கொஞ்ச நாள் வரைக்கு இருக்கு
ஓ அப்பய
சிருவேனு மெரட்டிட்டே இருக்க வேண்டியதா ரொம்ப அது கொஞ்ச அப்டெ திமுறா இருக்கு அப்டின்னா அப்பொ ஒரு அடி போடணு
ஓ அப்டி அப்டி சொல்றீங்க நானு கத்திக் கிறே ஏன்னா நா எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு அடி குடுத்துருவே
டக்கு டக்குனு அடிச்சம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன இப்போ ஒரு என்ன ஒரு அடிதான அப்டி வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு தேச்சு விட்டு போயிட்டே இருக்கலா அப்டின் சொல்லி அவுங்களுக்கு அது ஒரு பெரிய விஷ்யமா இருக்காது
சேம் அதேதா எல்லாருமே சொல்றாங்க
கிட்டே தா இருக்கணு மெரட்டியே கொண்டு வரணு ஒரு ஸ்டேஜ்ல மெர ட்டல் ஒத்து வர்லன்னா ஒரு அடி போட்ருனு
அவ்ள அதா சிஸ்டர் வேற லெவலு போங்க நீங்க நால்லா எல்லாத்துக் க்கு அடிச்சுடிச்சு மலுங்கியே போயிச்சுங்க என்னோட சின்ன பைய ஒன்ற வய்சாகுது அவனுக்கு அவன அடிச் ச்சா கூட அவன் கண்டுக் மாட்டிக்கிறா அப்டி பண்ணி போயிடு அப்டே தொடச்சி விட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி சார் போயிர்றாரு
சிஸ்டர் நமக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிருச்சுன் நெனக்கிறே நம்ம திரும்ப இன்னொரு கால்ல சந்தி சந்திக்க